ஆ கேட்குதா ம் சொல்லு ஜவ்வாது மலைக்கு போனதப்பத்தி சொல்லு
ஜவ்வாது மலைக்கு போனது அந்த பைக்ல போனது நல்லாயிருந்து
இப்போ போனோல்ல ரேவதி உங்க அண்ணன் தம்பி நானு நீ பொங்கலப்போ அதப்பத்தி சொ
அது மறந்தே போச்சே
ஞாபகமே வரலயா
இங்க இருந்து ஐனம்மலைக்கு போனோம் பழண்டை வந்து ஐனம்மலைக்கு போனோமா ஐனம்மலையம் கேக்குதா வாய்ஸ் பிரேக் ஆவுது ஆ ஐனமலையம் போயிட்டு
அப்படிதா ஆவு நீ பேசு செரி
அங்க இருந்து அண்ணி அண்ணே தம்பி நீங்க நானு எல்லாருமே கும்பலாப்
சரி
அ தம்பி வந்து ஜவ்வாது மலைக்கு போனோ போற வழியில கொஞ்ச தூரத்துல்ல அது ஒரு ஸ்டாப் பேரு தெரியல அந்த எடத்துல நம்ம வந்து நின்னே
சரி
அதாவது வேலூர் எல்லா தாண்டியா என்ன ஊரு
வேலூரா
கோலூரா கோலூர் கோலூர் கோலூர் தாண்டி அங்க
கோலூர் ஆமா
அத தாண்டி அங்க ஒரு அங்க கொஞ்சோ நேரோ உக்காந்துட்டு இருந்தோ
ஒரு கொல்லி ஓரமா உக்காந்துட்டு இருந்தோ நாத்து நட்டு இருந்தாங்க தண்ணிப்பாச்சி இருந்தாங்க
ம் ஆமா
ம் சொல்லு
அப்புற வர வழில சோறு போட்டாங்கல்ல
வர வழில இல்ல போகும் போதே சோறு போட்டாங்க
அந்த சாதம் நாம வாங்கல
நாம வாங்கல ரேவதி வாங்கிட்டு வந்தது
உம் அங்க உக்காந்து சாப்பிட்டோ
ஆமா
சாப்பிட்டுட்டு அந்த மாப்ப நட்டு தண்ணீர் நவுறாங்கே கை கழுந்துட்டோ
அதுலயே அந்த தண்ணிலயே கையை விட்டு அலச்சிட்டு போணுனு சொல்லு
ஆ கைய விட்டு அலசிட்டு போயிட்டோ போற போயிட்டு ஜவ்வாது மலைக்கு போய்
சரி
பால்ஸு பாக்கலானு போனோ
மொதல்ல எங்க போனோ
ஆ மொதல்ல
மொதல்ல சிவன் கோயிலுக்கு போனோ
ஆ சிவன் கோவில்ல போயிட்டு ஆ ஆ காரேட்டு
ம் சொல்லுரே
அங்க போயி அந்த சாமந்திப்பு வெதைய எடுத்துக்கனு
எடுத்துட்டே
அங்க வந்து திடீர்னு அந்த கோயில்ல கட்டுறதுக்கு இடிச்சு ஆ காய என்னது காச எல்லா கெடைச்சதா
தங்க காசு கெடச்சிதுன்னு சொல்லி சொன்னாங்க நியூஸ் பேப்பரில் பாத்தே
அப்படி எதுவு நாம பாத்த மாரி தெரியல
நாம நோண்டி பாக்கலல்ல வேடிக்கை தான பாக்க போனோ அதனால நம்மளுக்கு கெடைக்காத அதெல்லா சொல்லு
ஆ காசு ஆ வந்தொண்ணே சாமி கும்பிட்டுட்டு சாமந்தி பூ வெதைய எடுத்துக்கணு ஒரு பக்கத்துலயே இருக்க கொளத்துக்கு போனோ அந்த கொலத்து அந்த கொளத்துல நறைய மீன் எல்லா மேஞ்சுனு இருந்தது
கொலத்துக்கு நடுவுல என்ன இருந்தது
காடு குளத்துக்கு நடுவுல ஒரு கூடார மாதிரி ஒரு
கூடாரோ இல்ல குடிசை
அ குடிசை மாதிரி ஒரு வீடு இருந்தது
ஆமா
வீடு குடிசை ரெண்டு ஒன்னு தானே
அடுத்து
அந்த குடிசை அது வந்து என்னா எடோ புத்தர் இருந்தாரா
இல்ல மகாவீர்ர் இருந்தாரு
யாரோ இருந்தாங்க அங்க அந்த திண்ணெயில உக்காந்து நம்ப நானு அண்ண ண்ணி தம்பி நாலு பேர் மட்டு போட்டோ எடுத்தோ
அதுல என்ன உக்கார வச்சு யாரு போட்டோ எடுக்கவே இல்ல ம் சரி அடுத்து
அப்புறோ அங்க கொளத்துல இருக்கற மீன பாத்துட்டு
சரி
அந்த கொளத்துக்கு போற வழி வந்து ஒரு பலகையெல்லா படிப்படியா அடுக்கிருக்கு
மரப்பலக வச்சுருப்பாங்க பயமா இருக்கு போடும் போதே ஒடஞ்சு விழுந்துருமோன்னு
ஆ அந்த மரப்பலகைல நின்னு நம்ப எல்லாரு போட்டோ எடுத்தோ
ஆமா
ஆ அது நல்லா இருந்தது
அடுத்தெ
அப்டியே வந்தோ சீத்தாபழொ இங் மர அப்ப நெறையா இருந்துதுல்ல அதுல ஒரு காய் கொட இல்ல
ஆமா சீசன் இல்ல
சீசன் இல்ல பொல
இப்போ இந்த மாசத்துல போனா சீசாப்பழொ நெறைய இருக்கு நாம ஜூலை மாசந் தான போனோ போன வர்ஷோ
அப் ஆமா
போன வர்ஷோ இல்ல அதுக்கு மொத வர்ஷோ போனோ ரெண்டாயிரத்தி இருவத் த்து நாலு ஜூலைல போனோ அப்ப நெறைய பழங்கள் காச்சிட் இருந்தது இந்த தரவ நம்ம ஜனவரி மாசொ போகவே எதுவு காய்கள் இல்ல
அ இப்ப திரும்ப ஜூலை மாசொ போனா காய் பறிச்சுன்னு வரலா
போலா போலா
ம்
ஜூலை முப்பத்தொன்னு என்ன கெழமைல வருது
அது தெரிய்ல எந்த கெழமனு பாக்கணு
செரி மேல சொல்லு
ஆமால்ல அன்னக்கிதா எனக்கு பொறந்த நாளு
ரொம்ப சீக்கரொ கண்டுபுடுச்சுட்ட பரவால்ல பெரிய விஷ்யந் தா அப்பறொ
அப்பறொ வந்தோ அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு பேரு தெரியல
ஜமுனா மரத்தூர்
அ ஜமுனா மரத்தூர் அங்க ஒக்காந்து ஒரு ஹோட்டல்ல சாப்ட்டுட்டு
சாப்ட்டுட்டு
அப்புடியே வண்டி எடுத்துக்ன்னு வந்து ஒரு காஃபி க டீ கடைக்கி வந்து டீ குடுச்சோ
டீ கட அருவினு ஒன்னு பாக்க போனொமே அது மறந்துட்டியா
இல்ல டீ குடுச்சிட்டுதா அப்பறொ அருவிக்கு போனொமே
அப்புடியா
ஆ
டீக்கட எங்க இருந்தது எனக்கு எதுவு ஞாபகொ வரலையே டீக்கடையே
ஆவின் பாலகம்
ஆ ஆ புரிஞ்சது இப்ப ஞாபகொ வருது ஆவின் ஆனா ஆவின் வந்து அருவிக்கு பொய்ட்டு வரம்போது குடுச் ச்ச மாரி ஞாபகொ இருக்கு எனக்கு
ஆமா அறி இல்ல இல்ல சாப்ட்டுட்டுதா நம்ப குடுச்சு இல்ல இல்ல அருவிக்கி போயிட்டு வந்துதா அருவில ஆனா தண்ணியே வரல
தண்ணி வரலையா
ஆமா நம்ப போகவே இல்லயே
மறந்துட்ட நீ அருவில தண்ணி இருந்தது கூட்டொ கட்டக்கடங்காம இருந்தது ஏன்னா நம்ம கரிநாள் அன்னக்கி போனோ ஒங்க அண்ணே அந்த கூட்டத்துல எங்கே இத வேணா அப்டின்னு சொல்ட்டா அதனால தண்ணி போற வழி இந்த ஆறு மாரி ஓட ஓடுச்சு அதுல மட்டு எறங்கி தண்ணில நெனஞ்சிட்டு கால நனச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோ
நெறைய கூட்டமா இருக்குது
ஆமா அருவில தண்ணியே வராதா இருந்தது வந் து நா ஒ பொறந்தாள் அன்னைக்கு போனோமே ஜூலை மாசோ அப்பதா தண்ணி வரலன்னு சொல்லி வாசல்லையே நிறுத்தி அனுப்பி விட்டானுங்க
இப்ப ஞாபக வருது
ஆ நீ ரெண்டையு சேத்து கொழப்புற அத விட்ரு இத மட்டு சொல்லு
சரி அருவியில ஜாலியா இருந்தது தண்ணில காலல்லா கழுவுணோ ஃபோட்டோ எடுத்தோ
ம் ம்
அ தம்பி வேற அதுல வெளையாடணுனு ஆர்வமா போனாரு
ஆமா கால்லா தண்ணில நெனைச்சா
ம் நெனச்சு ஆனா எங்க அண்ண மட்டு நெனையவே இல்ல
ஒரமா நின்னு வேடிக்க பாத்துட்டுருந்தா
ஆமா
ம் நாம அதுக்கு மொத போனம் போது ஏரியில போட் ட்டிங் போன ஞாபகம் இருக்கா
ஆ நாபக இருக்கு
ஒன்னு பொறந்த நாளைக்கு போனப்போ
ம் நாபக இருக்கு க்கு அந்த போட்டிங் போட்டிங் நல்லா இருந்தது அந்த போட்டிங் போற எடத்துல அந்த குளமா அது
ஏரி அது
ஏரி அதுல வாத்தெல்லா நெறைய மேஞ்சுருந்துது
வாத்து நெறைய இருந்துது நடுவுல ஒரு தீவு இருந்துது
ஆ
அந்த தீவ சுத்தி வந்தனானா போட்ல ஆ ஆனா நெறைய நல்ல வெயில் நம் போனப்போ பெடல் பண்ணவே முடில ரொம்ப டயடா இருந்துது ம் என்னபா நெட்ல ஒக்காந்து தீனி போய் வாங்கிட்டு வாங்க
யாரோ பேசுறது கேக்குது
அது வேற எங்கேயோ பேசுறாங்க நீ சொல்லு
அருவி பாத்து அருவி பாக்க போகம் போது வேற வழி போய்ணு வரும்போது வேற வழியில வந்தோ மா
ஆமா அங்க ரெண்டு வழி இருக்கு ஆமா போன தடவ போகும் போது போகலன்றதுல்லா நமக்கு தெரில எந்த வழினு உனக்கு தெரியாது இந்த தரவ வந்து ரெண்டு வழி அந்த அருவிக்கு போறதுக்கு ஒரு வழியில வந்து நெறைய ஒக்கார எட இருக்கு ஊஞ்சலு கட்டி வச்சிருப்பாங்க நல்லா இருக்கு பாக்க இன்னொரு வழி சிம்பிளா குறுக்கு வழியா இருக்கு அவ்ளோ நல்லா இருக்காது
அது ஒரு ஒத்தையடி பாத மாதி
ஆமா ஒத்தையடி பாத மாறி இருக்கு போகும்போது நல்ல வழியில போய்டு வரும்போது குறுக்கு வழியில வந்துட்டோ
ம் ம்
அவ்ளோதா அ
வந்தோ அப்பறமா ஆவின் போய்ட்டு டீ சாப்டுட்டு
டீ சாப்டுட்டு
அப்பற வந்து டீ எடுத்துக்குன்னு நேறா வீட்டுக்கு வந்துட்டோ
இல்ல வழியில ஒரு ஊர நிறுத்தணு நிறுத்தி ஒரு பஜ்ஜி கட டீ கட பஜ்ஜி கட இருந்தது அங்க நிறுத்தி பிரெட் பஜ்ஜியே எதோ ஒன்னு நீட்டா வாங்கிட்டு வந்தா உங்க அண்ண போண்டாலா நெறைய வாங்கிட்டு வந்தது மாறந்துட்டியா சேத்துப்பட்
சாப்ட மாதிரியே ஞாபகல்ல
சேத்துபட்ல நிறுத்துனோ நிறுத்தி சாப்ட்டுட்டு அப்பரோதா கிளம்புனோ சேத்துப்பட்டு வரு போதே பொழுது போயிடுச்சு கிட்டத்த ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு ஆறுயில்ல அஞ்சர இருக்கும் நெனக்கற ஆனா அது ஜனவரி மாசோன்றதுனால அப்யே இருட்ட ஆரம்பிச்சிருது
ம் ம் ம் அந்த ஜவ்வாது மலையில்ல எத்தன வளைவு எட்டு வளைவு இருக்கு
எட்டு இல்ல
அஞ்சு அஞ்சு
கொண்டை ஊசி வளைவு அஞ்சு
ஐம்பெருங் காப்பியம்
ஐம்பெரும் காப்பியம் என்னன்ன பேர் சொல்லு
தீடீர்னு கேட்டா மணிமேகலை
மணிமேகலை வளயாபதி குண்டா குண்டலக்கேசி சிலப்பதிகாரம் மொத மொத சிலப்பதிகாரம் சொல்லணு
ஆ
அதுதா முதற் காப்பியமே அதுவே தெரிலயா மறந்துட்டியா
சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி குண்டலக்கேசி லாஸ்ட்டு
வளயாபதி
வளயாபதி
ம்ம்
இந்த ஐந்து கொ ம் ம்
இஞ்சு கொண்ட சொல்ல ஏறி அஞ்சு இறங்கும் அவ்ளோதா முடிஞ்சு அவ்ளோதா ஜவ்வாது மல
ம்
இதுவே கொல்லிமலைன்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து ஒரு எழுவது எண்பது கொண்ட வீசி வளைவு இருக்கு
ஆ
பைக்ல போனா சூப்பரா இருக்கும் போறதுக்கு ஒரு வேல பஸ்ல போனா அதுல அவனுங்க திருப்பரல திருப்பல வாந்தி எடுத்துருவ கண்டிப்பா
மலையில என்ன என்ன இது அதிகமா கிடக்கு
கொல்லிமலையில்ல மிளகு கிடைக்கும் எல்லா இடத்துலயும் மிளகு வளர்பானாங்க கொல்லிமல முழுக்க
உம் என்ன
நெறய உயரோ மரம் வெத்துட்டு அதுல மிளகு குடி ஏத்தீ விட்டுருப்பானுங்க
அதுதான் உங்களுக்கு விவசாயமேவா
அதுதா விவசாயோ அது இல்லாம சுற்றுலா டூரிஸ்ட் வராங்கள்ல அவுங்களுக் இது வாடக ரூம் ரூம் கட்டிக்கிட்டு இருப்பானுங்க அதுல வாடகவிட்டு சம்பாதிக்கிறது
உம்
அப்புறோ அங்க அங்க டீ கட சாப்பாட்டு கட வச்சிருப்பானுங்க இது மட்டும்தான் கொல்லிமல அவளோ ஒன்னும் நல்லா இருக்காது பச்ச பசேல்ன்னு காடுகல்லாம் இருக்காது ஜவ்வாது மல மாரி
உம் ம்
இன்னும் இத விட கல்வராயல்லாம் போனா இன்னுமே சூப்பரா இருக்கு
உம்
ஜவாது மலைய விட கல்வராயன் வந் வந்து ஒரு வ ஒரு ஒரிஜினல் கிராம மாரி இருக்கும் ஜவ்வாது மலையில்ல ஜவாது மலையில இப்ப ஜமுனா மரத்துர் எல்லாம் கொஞ்சம் டெவலப்பான ஊரா இருக்குல்ல
ஆமா
அது அங்க கல்லவுராயின்ல அந்த மாதிரி கிடையாது கல்வராயன்ல வெள்ளிமலைன்ற ஊர் தான் முக்கியம் இல்ல வெ வெள்ளி மலையும் ஒரு சாதா கிராம மாதி தான் நம்ம ஊர் அளவுக்கு தான் இருக்கும்